ஹலோ
ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
வெட்டி தா சும்மாதா இருக்கே நீங்க
நானோ சும்மாதா இருக்கே சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப் ப்டீங்களா
ஆ நாங்க சாப்ட்டாச்சு எனக்கு பசுமை ரொம்ப புடிக்குமா
என்னது புரியல
பசுமை.
பசுமையா உம் உம். ரொம்ப புடிக்கு ஆனா எனக்கு எனக்கு தா அது குடுத்து வெக்கல.
இல்லியா.
அட எங்க வீட்டுல வெக்க எட இல்ல.
உஹ்ம் உஹ்ம்.
உம் ம ஆனா போற பாக்கமெல்லா ஒவ்வொரு. செடி அழகா இருக்குல னா அதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரோ நின்டு.
ட்டு போவீங்க.
ஆமா நல்லா இருக்குல்ல அழக் கா இருக்கு நமக்கு ஆசையா இருக்கு வாங்கி வைக் ணோ அப்டின்னு.
உம்ம்.
என்ன பண்றது.
ஒரு ரோஸ் செடில்லா கூட வச்
அல்ல அப்டியே வாங்கி வச்சு பாத்தே அது கொஞ்சோ செட்டாகள டக். குனு காஞ்சு காஞ்சு போயிருது. அதுவு கொஞ்சோ வச்சு பா ஃபஸ்ட் ஸ்டாட்டிங்ல வந்து. ம் தென்ன மரோ வாழ மரோ உஹம். சப்போட்டா மரோ அப் புறோ ரோஸ் செடி அப்புறோ அந்த கருவேப்பளச்செடி எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்ல. கான அப்புறோ என்ன பண்ட்டோனா அத எடுத் த்துட்டு வீடு கட்டணு அப்டின்ட்டு வீட் ட்டு வீடு கட் டிட்டோ அது எடுத்தது எடுத்தோ திருப்பி நம்ம எது வச்சாலுமே வரமாட்டீக்குது.
உம் ஓ அந்த செடில்லா வச்சீங்க. அப்றோ எடுத்துட்டீங்களா. ஆஹ்
ஃபஸ்ட் அதுங்க இருந்துச்சு நம்ம வீட்ல வச்சிருந்தோ அதுக்கப் அப்புறோ என்ன பண்ட்டோம்னா, ஆ சரி வீடு கட்டுவோ அந்த எடத்துல. அப்டின்ட்டு அது எடுத்துட்டு. ஸ்டா வீடு கட்டிகிட்டோ அதுக்கப்றோ செரி கொஞ்சொ வை எடோ இருக்குல்ல அந்த இதுல வர்க் ப பேண்டு வச் ஆ வரவே மாட்டிக்கிது வத் ச கொஞ்ச கொஞ்ச் போயிருது
ரோஸ் செடில்லா வெய்ங்க
ஆ வெக்கணுல்ல எனக்கு ரொம்ப ஆச அத வெக்கணுன்னு அதுவு இல்லாம வச்சாலு பூ பூத்தா வெக்கிறதுக்கு ஆளில்ல எனக்கு பூவல்லா அவ்ளோக்கு வெக்க மாட்டே சும்மா வளக்கறதோட செரி வீட்லயு ஆ தம்பி தா இருக்கானா அவ வெக்க மா கொழ பாவ் கொழந்த ம் ம் ம் பொன் கண் ச்சிர்லா பயனா கும் வெக்க மாட்டிங்கறா அவ வெக்கப்பட்றா அவ வயசுக்கு அவ வெக்கப்பட்றா
அதுலா அவங்கூட செடில்லா வெச்சிருக்கோ
ம்
அதுக் நா எல்லா செடியு வெச்சிருந்தே ஃபஸ்ட்டு இப்ப தா வெயிலு ரொம்ப அது வெயில்ல தண்ணி ஊத்தாத ஊத்தாத அப்டியே காஞ்சு போயி
காஞ்சு போயிருது ஆ
ரோஸ் செடி மாதுள செடி ப்போ மாங்கன்னு நெல்லிக்கா மட் நல்லா இருக்கு
ம் இப்ப மாங்கா சீசன் மாங்கா இருக்கா
ஆ மாங்கா இருக்கு ஆனா அதிகமா காய்க்கல அது எப்டியு அத் த வாட்டி தா காய்க்கு போல
ம் இல்ல அதுக்கு ஏ, எதோ ம் ஒரம் எதோ பண்ணுவாங்களே அந்த மாரி எதாவது பண்ணி பாத்
அதா சாணம் போடுவாங்க வேற எதும்மே போடல இதுவே வயல்ல பயிர் வெச்சிருந்தாங்கனா அப்போ அங்க கலக்கிற மருந்து எத்தாந்து போடுவாங்க இதுல இப்ப அங்க பயிரு வெக்கற்தில்ல அதனால சாணம் மட்டும் போட்டாங்க சாணோ போட்டு நம்ம தண்ணில்லா ஊத்தணுல்ல எல்லாமே பராமரி அதனால யாரும் இல்ல அத பராமரிக் இதனால மாங்காவே காய்க்கல
ஆன இப்ப மாங்காய சீசன் எங்க திரும்பினாலும் மாம்பழ வாச
ஆ ஆமாமா மாம்பழந்தா
அட மாம்பலத்துல ஏதோ ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க உங்களுக்கு பண்ண தெரியுமா
இல்ல இல்ல பண்ண தெரியாதே
உம் நானும் நானும் பண்ணது இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி கொடுத்தா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு அது எப்படில பாண்ணே அப்படின்னா அவ்ளோ சீன் போட்டு சொல்றேன் சொல்றேன்னா கடைசி வரைக்கு சொல்லவே இல்லைங்கறே ஏய் நமக்கு வ இருக்கிறதொலாம் அப்படி இருக்கே அடிங்கிற மாதிரி இருந்துச்சு
நீங்கல்லா போன் பாத்து செய்ங்க
உம் போன் பார்த்து செய்யலாம் இருந்தாலும் அது கொஞ்ச சோம்பேறித்தனம்னு வச்சுக்குவே
ஆமா ஆமா
அது கொஞ்சம் நிறையாவே இருக்கு எங்க என் வீட்டு வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருக்குக்கும் மூணு நேரம் சமைக்கணும் சமைச் வச்ச முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க வேற வந்துடுவாங்க அவங்க இல்ல அவங்களம் பராமரிக்கணும் அதா என் பையன் ஒருத்த இருக்கானே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே நெக்ஸ்ட் அவனுக் ஸ்ந்ஸ்
ஸ்நாக்ஸ் என்ன செய்வே என்ன செய்வீங்க இன்னைக்கு
ஸ்நாக்ஸ் இன் ஒண்ணு இல்லல அவளு இருக்கு பால் இருக்கு காய வச்சு பால் காய வச்சுட்டு அவள் போட்டு குடுத்துருவே இன்னைக்கு
ஊரு அவுள் ஊருணுமா
இல்ல நார்மலா நம்ம தண்ணில அலசுவோம்ல அது த்துனம்னா அதுவே ஊறிரும் சும்மா லைட்டா தண்ணி ஊத்தினாவே அது ஊரிரு ல லைட்டா தண்ணி ஊத்தி அலசி ட்டு ஆ பால் காய வச்சு சூடா இருக்கும் போதே அவுள் போட்டோம்னா இன்னு கொஞ்சோ நல்லா ஊறிரு அது மேல லைட்டா சக்கர தூவி வுட்டு குடுத்தம்னா கொழந்தைங்களுக்கு நல்லதுல்ல அ ஆ கொஞ்சோ எதோ நல்லது ஒடம்பு ஏறு எதோ சொன்னாங்க
ஆமா ஆமா அவள் ஒடம்புத்தா ஏறு
ஆ அதுவுமில்லாம இவனு கொஞ்சோ ரொம்ப ஒள்ளியா இருக்கானா சரி ஓகே குடுப்போ
ஆமா அவுள் அவுள் சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது ஆனா அதிகமா நிறயா பேர் பால்ல ஊர வச்சுதா சாப்டுவாங்ளே
ஆமா இல்ல நிறைய பேர் எதோ சொன்னாங்க ஒ தேங்காகுள்ள போட்டு சாப்டுவாங்ளா எப்டின்னா அவுல் வந்து பால்ல ஊர வெக்க நா சொன்ன மாரி அலசிடுவாங்க தண்ணி ஊத்தி அலசி எடுத்துருவாங்க எடுத்து வெச்சுட்டு தேங்காதிருவி போட் ட்டு சக்கர போட்டுருவாங்ளா பால் ஊத்தாம அது அப்டியே நார்மலா ஸ் ஸ்பூன் வெச்சு நம்ம எப்பும்போல சாப்பிட்டுகறதா நா இன்னும் ட்ரை அப்படி பாத்ததுல்ல அது எப்டி இருக்குனே
எப்டி தேங்கா அவுல் மட்டுமா
தேங்கா அவுளு சக்கர
நக்கற
ஆ டேஸ்ட்டுகாக
ம் அந்த மேர்ல்லா ச ம் ம்
வீட்லயு ஒரு குட்டிஸ் இருக்கா
ஓ ஆனா அப்பிடியு நல்லாத்தா இருக்கும்போல
ஆஹ்
தேங்கா திரிவி போட்டு அத அரக்கிணுமா அவுள
இல்ல ல்ல ஆஹ் அவு ல்லா அரைக்க வேணா அத அப்டியே
தேங்கா மட்டு
தேங்கா மட்டு திரிவி போடுணு அந்த இது பண்ணுவாங் கள்ள அருவாமன்ல வச்சு இது பண்ணுவாங்கள ஆஹ் திரிவி கொட்டிருவாங்க அவ்ளோதா
ஆஹ்
ஆஹ் நா தம்பிக்கு தரமாட்டே அது குடுத்தம்னா என்ன பண்றாங்கனா அந்த டேஸ்ட்டு அந்த தேங்காக்கு ஒவ்வொருத்தங்ளுக்கு நெஞ்சு கறிக்குள்ள
ஆமா ஆமா
ஆஹ் அதனால ஸ்டாட்டிங்ல ருந்தே அவ்னுக்கு குடுக்க மாட்டே அதிகமா தேங்க குடுப்பே சும்மா குடுக்க கூடா குடுக்காம இருக்க கூடாதுல அதுனாலதா கொஞ்சமா குடுப்பே அவ்ளோதா அது குடுத்துதா தேங்கா சாப்பாடும் குடுக்க மாட்டே
ஓ ஆமா நெஞ்சு மேலயா இருக்குமா
ஆஹ் நம்ம இப்ப கூட இருந்தோனா தெரியாது அவங்க ஸ்கூல் போறாங் ஸ்கூல்லா இருக்கவங்கட்ட டீச்சர்ட்ட அது கொழந்தங்க வேற பயந்துட்டு சொல்லவு சொல்லாது ங்க அதுக்கு என்னா பண்ணதுனே தெரி தெரியாது வேற சேர் ஓகே
ஆா ஆனா டெய்லியு அவள் குத்தாலே குண்டாயிடுவாங்க
டெய்லி ல்லா குடுக்க மாட் ட எப்பவாது ஒரு நாள் தா ப்ப வா வீக்லி ஒன்ஸ்னு வச்சுக்கவே அப்டிதா டெய்லியு குடுத்தனா அவுங்ளுக்கு சலிச்சு போயிருல்ல அல்ல நமக்கே பாத்துக்க எதாது ஸ்நாக் சாப்ட்டோ ன்னா அதுடெய்லி சாப்ட்டா எப்டி ருக்கு நமக்கு சலி ச்சுருல்ல
நீங்க அது மார்னிங்ல குடுங்க இல்னா
உம் மார்னிங் டைம்ல யா அதா மார்னிங் டைம் தா ஹார்லிக்ஸ் குடிக்கறானே அச் சோ சேட்ட செம்ம சேட்ட அதென்னமோ அது சாப்பிடறதுக்கு நம்மள்ட்ட ஆர்டர் சொல்லுதுங்கறேன் நீ இதுதான் சமைக்கணு எனக்கு இது தா வேண்டு இதுதா ஸ்கூல்க் கொண்டு போனு இதுதா இந்த ஸ்நாக்ஸ் ச நா ஸ்கூல்க் கொண்டு போவே அப்டினா இவ வயசுல நா எந்த ஸ்நாக்ஸ் நா சாப்ட்டே என் இன்னிக்கா என்னா கடலை மிட்டாயு தேன் மிட்டாய் அப்புற இன்னொன்னு வந்து சிப்ஸு அந்த ப்ச் ரெட் ட் கலல்ல குச்சி சிப்ஸ்ன் சொல்லுவாங்கல்ல சு நீல நிலமா இருக்மே ஆ அதுவு இத மூணு இது குடுத்து விட்டே எல்லா இனிப்பா இருக்கே கொஞ்சோ காரங்குடு
ஆமா ஆமா ம் கடைல வாங்வீங்ளா இல்ல நீங்ளே செய்வீங்ளா
ம் எப்டின்னா ஒரு சில ஸ்நாக்ஸ் வந்து கடைல வாங்க்வே. எனக் தெரிஞ்ச அளவுக்கு மட்டு வீட் ட்ல செய்வே அந்த அவுல் வெச்சு செய்வாங்கள அவுள் புட்டு செஞ்சு குடுப்பே
ம் ம்
ம் வேற என்ன அந்த கொல்கட்ட அரிசி கொல்கட்ட சொல்லுவாங்கள்ல அ ரிசி வெல்லோ போட் ட்டல்லா கொல்கட்ட செய்வாங்க அது கொஞ்சோ நல்லா சாஃப் ட்டாருக்கு அந்த கொல்கட்ட செஞ்சு குடுப்பே எதோ எனக் தெரிஞ்சது மட்டு அப்பப்ப இது ப்ச் பண்ணு இது பண்ணி தருவாங்கல்ல சேண்ட்விச் மாரி
ஆமா ஆமா
ம் அந்த மாரி எதோ எனக் தெரிஞ்சது ஒவ்வொன்னு செஞ்சுக் குடுப்பே உ அவ கொஞ்சோ நா லேட்டாயி ஆ ரோஸ் பண்ணிதா வெண்ண விட் டு ரோஸ் பண்ணிருவே உள்ள ஸ்டஃபிங் மட்டு ஒவ்வொர் நாள் வீட்ல அரைப்பே ஒவ்வ வ்வோ நாலு கடையில அந்த ஷேம் இருக்குல்ல
ம் ம் ம்
நா அதையு வெச்சு உட்ருவே அவ்ளதா
ஆ
அது எப்போவாது சுத்தமா ஸ்நாக்ஸே இல்லீனாதா
ம்
சுத்தமா வீட்ல ஸ்நாக்ஸே இல்ல ஏ குடுத்துதா ஆகணு அப்டிங்கற டைம்ல இது மித்த டைம் நானு ந்துச்சுன்னா நான் சமைச்சு குடுத்துருவேன்
ம் ம் இல்ல பிஸ்கெட்லா வீட்டிலேயே இது பண்றாங்கள
ஆஹான் பிஸ்கட் நான் கொடுக்க மாட்ட பிஸ்கட் சாப்ட் இந்த பையன் சோற் சாப்டாது
ஓஓ அ
ஆமா ஆமா
அதனால கொடுக்க மாட்டேன் அப்புறம் இது கேக் அதிகமா செஞ்சு தருவேன் கேக்குனா சத்துமாவுல நீ அந்த மைதா இதுல எல்லா செய்ய மாட்டேன் சத்தமா உ அந்த இது இதுல தருவாங்கல அதன ஆ அங்கன்வாடியில தருவாங்கள பால்வெடி ஆ அங்க கொடுக்குற சத்தமாவ வச்சு கேக் செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்குஸ் குடுத்தோம்னா ப்ச் அது கொஞ்சோ டேஸ்டுக்கு கொகொ பவுரு அது இதுன்னு எல்லாம் கொழந்து போட்டோனா கொஞ்ச
ம் ம் ம் ஆ
ஒவ்வொன்னு ஒவ்வொரு இது சொல்லப்போனா அடுப்புலயே தான் வேலையே எனக்கு எப்பபா எப்ப பாத்தாலு அடுப்புள்ளய தான் இருப்பேன் ஆனா எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்னை எங்கயும் தேட மாட்டாங்க டேரக்டா கிச்சன்க்கு வந்தா போதும்
சரி தேங்க்ஸ் தோழி என் கூட இவ்ளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி
நன்றி
ம் தேங்க் யூ சோ மச் ம்